ம் உம் கேக் இக்குதா
ம் சொல்லுங்க எனக்கு இப்ப ஏன் இப்ப நீங்க கால் பண்ணீங்கள இந்த ஐடி வந்து நா அந்த இதுவுல போகவே எனக்கு போகவே மாட்டுது
எதுக்குள்ள
இந்த ஐடிக்குள்ளயே போக மாட்டுது
அப்டியா
தெரியிலையே என்ன ப்ராப்ளம்னு விடுங்க அ கம்ப்ளைண்ட் பண்ணுங்க தெரிஞ்சிரும் என்னன்னு
ஓகே
ம்
ம்
பாக்கலா வர சண்டே எப்டி இருக்குன்னு நம்ம சுச்சுவேஷன்ஸ் மழை பெய்யாம இருந்தா கொஞ்ச நல்லா இருக்கு
அ நல்லாதா இருக்கு
ம்
நா வந்து ஒன் எனக் மார்னிங் மெய்னா வந்தா ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க டாக்டர் கிட்ட
ம்
சோ அதனால கம்மியா இருந்தா நா ஒன் ஹார் பர்மிஷன் அதா ஒன் ஓ கிளாக்லா போமிஷன் கேட்டு நா கெளம்பி வந்துற
ஓகே
அப்டி வந்தா இன்னு கொஞ்சோ இயர்லியா இருக்கு டூ ஓ கிளாக்லா அங்க இருக்க மார் இருக்கு அட்லீஸ் டூ ஆர்ஸ் நா அங்க ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கு
ஆமா
ம் அதுதா
புரிது ஓகேதா
ம்
ம்
சேரி ஓகே ஓகே எனக்கு நேத்து கிளீனிக் முடுச் ச்சு வர மழையில பக்கத்துல சாப் பாடு கடையில இருந்து ரைஸோட ஸ்மெல்லுஸ் அப்புடி வருது நாலா எனக்கு என்னடா இது நம்மளுக்கு வந்து சோதன வீட்டுக்கு போனா கஞ்சி நேத்து வெச்சு கஞ்சி சாப் பாடுதா இருக்கு ஆனா இன்னிக்கின் பாத்து நம்மளுக் கு இது மாரி ரைஸ் ஸ்மெல் வர்தே அப்டின்னு ஆயிடுச்சு எனக்கு மனசே ஒடஞ்சுருச்சு
எனக்கு என்னன் தெர்ல ஒரு மாரி பிரெட்டாம்லெட் சாப்புணுன் சொல்ட்டு ஒரு மாரி கிரேவிங்சா இருக்கு
ஐயோ அந்த பிரெட் ஆம்லெட் கேட்டு ஒரு போரே நடந்துச்சு டெத் அன்னைக்கி சாப்பட கேட்டாங்க சாப்பாடு ஃபஸ்ட்டே என்ன சொல்ட்டாங்க எனக்கு சாப்பாடு அவுங்களுக்கு வந்து சாப்பாடு வேண்டா சாப்பாடு வேண்டா வேற எதாச்சு ஸ்நேக்ஸ் ஐட்டோ சாப்புலான் சொன்னாங்க நா சொன்ன நா பஸ்ல போனு ஸ்நேக்ஸ் எனக்கு ஆயில் ஐட்டம்ஸ் வேண்டா அப்புறோ வாமிட் வர மேரி ஆயிடு ஒரு மாரி டயடாயிடுவ அப்புடின் சொன்ன அப்புறோ ஒரு கடையில போய் நிர் நிர்த்துனாங்க பப்ஸ் வேணுமுனா கேட்டாங்க இ இல்ல எனக்கு வேண்டா ஏன்னா பப்ஸு ஒரு மாரி ஆயில் அயிட டம் தான அதுக்கு எனக்கு ஒரு மாரி இருக்கு ஜேம் பன் கூட ஒரு மாரி இருக்கு ஜாம் பண்லா அது எனக்கு சாப் ஏன்னா வயிறு காலியா இருக்கு டீ மட்டுதா நா குடிச்சுருக்கே கால்ல எட்டு மணிக்கு ஒரு தோசை சா எட்டு மணிக்கு ஒரு தோஸ் ஒரே ஒரு தோச சாப்ட்டே நானு மூண் மணிக் கீ என்ன கேக்குறாங்க ஃபுட்டு் காலியா இருக்கு வயிரு நா ஒன் சாப்பாடு சாப்ட்டே எனக் கரெக் ட்டாயிவோ நா தா சொல்லியிருக்கே நா சாப்பாடு தா சாப்பிடுவே அந்த வயிறு காலியா இருக்கிறப்போ எனக்கு அந்த ஸ்நாக்ஸ் ஐட்ட சாப்ட்டோ எனக்கு ஒரு மாரி ஆயிரு
ம்ம்
படம் ஒத்துக்காம ச் டயாடா ஆயிடுவே மாரி வாமிட் வர மாரி ஒரு மாரி ஆயிடு லேசியா அத நா சொன் அவுங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு சாப்பாடு வேணான் சொன்னே உனக்கு வேண நீ சொல்லிருக்கலாம்ல ஒரு டெத்துக்கு வந்துருக்கு எனக்கு சாப்பாடு வாங்கிக்குடு பிரியாணி வாங்கி குடு ரைஸ் வாங்க குடுன்னு சொல்ல முடியுமா
ஒடியாது
ந அந் ஆ ஆனா நாதா சொன்னே அவுங் அவுங் விருப்பம்படித செரி நீங் அப்பறம் பிரட் ஆம்லெட் வாங்க கேட்டே அங்க பிரெட் ஆம்லெட் இல்ல ச்செரி அப்ப எனக்கு வேண்டா நீங்க மட் போய் ஏதாச்சு சாப்பட்றதன சாப்பிட்டு வாங்கன்னே அவ்ளோதா கோச்சு கச்சு கோச்சுக்குனு எனக் ஒரே திட்டு அப்பறம் வீட்டுக்கு வரப்ப முறிக்கினு சண்ட போட்னு வன்ட்டே அன்னைக்குனைட்டு தா நீங்க கால் பண்றதுக்கு வெயிட் பண்ணிருந்தீங்க நா சண்ட போட்டு அப்பறம் வேண்டா நீ போய் தூங்குன்னு சொல்லிட்டே
ம்
ம்
நா வர புது சீரீஸ் வேற பாக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ட்டே
ஐயோ நா இப்ப இப்ப வுட்ட சீரீஸே நா பாக்கவே இல்ல மறந்துட்ட
இது
இந் இந்த வீக் விட்டதே மறந்துட்ட நெக்ஸ்ட் வீக்
இந்த இந்த வீக் என்ன சீரீஸ் விட்டாங்க
மண்டே
இது மஸ்ட்
ஆ
இன்னு இருக்கா அதுக்கு எப்பிசோட்ஸ்
ஆமா இருக்கு
அப்ப தேர்டி எப் தேர்ட்டி எபிசோட்ஸ்சா
தெரில அதோட முடுஞ்சுச்சா எபிசோட்ஸ் அவ்ளோதானா
ஆமா டுவெண்டி எயிட் தா எனக்கு சொன்ன மாரி இருந்துது அதுக்கப்பறோ சீசன்ஸ் ஆ சீசன் அ டூ தா சொன்ன மாரி இருக்கு
அப்புடியா
ஆமா அப்டிதா எனக்கு சொன்ன மாரி ஞாபகோ இருக்கு நா கேட்ட இதுக்கப்புறோ இருக்கான் கேட்டது க்கு இல்ல அவ் அவ்ளோதா முடுஞ்சுருச்சு இதோட சீசன் டூ தான் சொல்ட்டு சொன்னாங்க ஏனுங்க
இல்ல எனக்கு தேர்ட்டி எபிசோடு இருக் இருக்குன் சொன்ன மாரி சொன்னாங்க அதனாலதா நா எயிட்
நானு அப்புடிதா நெனச்ச தோட்டி எபிசோட்ஸ் இருக் க்குனு இல்ல டுவெண்டி எயிட்தா கடசி எபிசோட்ஸ்
ஓ ஓ
ஆமா நா முடுஞ்சளவுக்கு எல்லாத்தையு பாத்துட்ட வேற இந்த வருஷத்துல வந்தது நா ஆல்ரெடி பாத்துருந்த சீரீஸ்லயே சீசன் கணக்குல
நா இன்னு அந்த சீரியஸ்தா இப் போடுவாங்கன் பாத்துட்ருக்கா
ஆ தெரியு அந்த அது பேர் என்னது
அது இல்ல அது இல்லைங் இன்னொன்னு அது வந்து ஹாரர் ஹாரர் த்ரில்லர் அந்த மாரி வரு
என்ன சீரிஸ் அது
நம்ம வீக் டேஸ்ல வந்து ஃபோர்த்து வீக் ஃபோர்த்து டே
தேஸ்டே வா
நோ நோ
வெனஸ் டே
ஆ இப்ப நா அதுக்குதா வெயிட் பண்ற நானே என் தம் அப்படி எல்லாரும் அதுக்கு தான் வெயிட் பண்றோம்
அது வரும் அது வந்து புரிந்து ஏதோ வரும் ஏன்னா ஹாலிவுட்ல
ம் அதுக்குதான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்றேன் நானு
நான் வந்து நறைய சீரிஸ்க்காகவே வெயிட் பண்ணியிருந்தேன் அப்புறம் எல்லா சிக்ஸும் விட்டாங்க இப்போ அதனால வந்து இப்போ கொஞ்சம் அமைதியா இருக்
இப்ப புதுசா என்ன சீரிஸ் பாக்குறீங்க அத சொல்லுங்களேன் பாக்குறேன்
நான் ஆஃப் கேம்பஸ் பார்த்து முடிச்சுட்டேன் நல்லா தான் இருந்துச்சு அப்புறோம் வந்து அதுதான் வந்து நம்ம தலைவர் எதிர்பார்த்திருந்தாரு அவுரு பார்த்து மோஷ் செரி இப்போ வந்து அ அது எவ்ரி ஆஃப்டர் இயர் ஆ எவ்ரி இயர் ஆஃப்டர் நெனைக்கிறேன் தெர்ல சம்திங் ஆ ஒரு சீரீஸ் அது வந்து சும்மா அ
இப்ப ஏதாச்சும் உங்களுக்கு அமௌண்ட் விட்டுருக்காங்களான்னு பாத்துக்கோங்க
பாத்தேன் அத்தனை கோல்ஸ் நம்ம நேத்து பேசுனோம் பட் சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ் தான் இருக்கு
ஓ ஓ எனக்கு பார்ட்டி நைன்னு உங்களுக்கு சிக்ஸ்டி சிக்ஸா
ஆமா
வேற வேற எதுலயாச்சும் பாத்தீங்களா
வேற எதுலயும் வர்ல
நீ நானும் பாத்து ஒன்னுத்துல மட்டும்தான் வந்திருக்கு அதுவும் பார்டி நைன் பாய்ண்ட் எயிட்டி ஃபோர்
அதுவும் அறுப்பத்ஆர்ரூபாங்கிறது தான் எனக்கு ரொம்பவேதிப்பா இருக்கு
மனோ ஒழச்சல்னால ஆயிச்
ஆமா
இதுக்கப்புறம் நீங்கதான் கால்ஸ் பேசனும் ம் போய் இதுக் அப்புறோம் கால் ஐ டி இல்ல எல்லாம் இப்போ வேஸ்ட் ஆயிடுச்சு இருந்த ஐ டி எல்லாம் உனக் கஷ் டமா இருக்கு
புரியுது இருக்கறத வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்
இங்க யூஸ் பண்ணாம விட்டுட்டோம் டேஸ் வேஸ்ட் பண்ணிட்டோம்
ஆமா இது அடுத்தது எதுனா வருதா
ஆமா வருது நான் நேம் குடுத்துருக்கேன் அதாவது நீங்க இப்ப முடிச்ச உடனே அவருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா அவரோட நம்பருக்கு அனுப்பிடுங்க இது மாரி இதுல ஆட் பண்ணுங்கன் ட்டு அவரு ஆட் பண்ணி நம்மளுக்கு கோட் ஜென்ரேட் பண்ணி குடுத்துருவாரு நம்ம பண்ணிக்கலா
அவருக்கு எதுவு நா ஸ்டெய்ட்டா பேசுனது கெடையாது நீங்களே பேசிடுங்க
செரி ஓகே
ம் ஏன்னா நா ஒரே ஒரு வாட்டிதா பேசுனே அந்த பேங்க் அந்த பிரச்சன வந்ததுல அப்ப மட்டு கால் பண்ணே கால் பண்ணி ஆ ரியல் நேம்லா சொல்லல அவர்கிட்ட எனக்கு சொல்லணுன்னு விருப்போ இல்ல என்னோட ஃபேக் ஐ டி நேமே சொல்ட்ட
ஓகே ஓகே
ஏன்னா எனக்கு புடிக்கல
சேரி சேரி அதுவு நல்லதுதா விடுங்க
ம்
என்ன பண்றது வீட்ல எல்லாரு சாப்ட்டாச்சா வேலைக் போய்ட்டு வந்ட்டாங்களா உங்க மம்மி
போயிட்டு வந்ட்டாங்க இன்னக்கி ரொம்ப லேட்டா வந்தாங்க. ஆ நாளைக்கி வந்து ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் இருக்கா
ஸ்கூல்லயா?
ஆமா
ஓ நாளைக்கி ஃபாதர்ஸ் டேவா
ஆமா
சேரி ஓகே
அதனால செலிப்ரேஷன் இருக்குன்னு சொல்ட்டு இன்னக்கி லேட்டாதா வந்தாங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணியே எனக்கு வெறுப்பாயிடுச்சு
சேரி ஓகே ஓகே அப்ப நாளைக்கி ஃபாதர்ஸ்டேனா அப்ப நா ஸ்டேட்டஸ்லா போட்ணுமே
அ போடுங்க போடுங்க
அதா ஸ்டேட்டஸ்லா போட்ணு
ம்
அதா உங்க ஸ்கூல்ல தான ஒர்க் பண்றது நா சரியா இல்ல ஆ ஸ்டாண்டர்ட்ஸ்
க்ரானைட்ஸ் கெடையாது ம் பிளே ஸ்கூல் மாரி நர்சரி
சேரி சேரி
ம்
ம்
உஹ
ம் ஓகே
ம் ஓகே பாய்
பாய் பாய் ம்